ஒமசரி எப்டி இருக்கிறீங்க
ஆஹ் நல்லா இருக்கே
உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க அவுங்க ரெண்டு பேரு என்ன எங்க இருக்காங்க
அவுங்க ரெண்டு பேரு இப்பதா கெளம்பி அவுங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்க
ஓ
க்ம் இவ்வளோ நேரோ இங்க தா இருந்தாங்க காலையில இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சு மூணு மணி வரைக்குமே ஆனாலு கட்டு போட்டுட்டாங்க சொல்ல சொல்ல கேக்காம என் பையன் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கட்டு போட்டுட்டா அவுங்க அப் அப்பா சொல்லி பாத்தாங்க திட்டி அனுப்பனுல்ல அனுப்பல கட்டு போட்டாச்சு அத்தா காலையில காலையில இவன் போட்டா பின்ன அவ எப்டி சும்மா இருப்பா அவளு கட்டு போட்டாச்சு ம் உ அதுக்கப் அப்றோ ஆதார் கார்டு அப்டேட் பண்ண போனோ பையனுக்கு ஏற்கனவே அப்டே அப்டேட் ஆயிருக்கு அப்டின்னு சொன்னாங்க ஏற்கனவே பண்ணிருப்போம் போல முன்னாடி அவுனுக்கு அது மறந்து போயிருச்சு அவுனுக்கு அப்டேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க இனி பதினாறு வயசுலதா மாத்தணு அப்டின்னாங்க அதுக்கப்பறோ பாப்பாக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அவ ரேகைய வச்சாங்க ஆனா அது வந்து பதியவே மாடிக்கீது என்னமோ கையில என்னமோ ஊத்தி தொடச்சு தொடச்சு வெச்சு டெஸ்ட் பண்ணி பாத்தாங்க அதுக்கப்பரோ இப்பதா ரேகையெல்லா உருவாகுது அதனால கொஞ்ச நாள் கலிச்சு கூட்டுவாங்கனு அனுப்பி உட்டாங்க
ரேகையே உருவாகுதா
ஆமா அதுக்கப்பறோ அப்டியே பாத்திர கடைக்கு போனோ வீட்டுல இந்த சாப்பாட்டுப் போன லைட்டா ஒழுக ஆரம்பிக்குது ஒழுக இந்த ஓட்ட விழுந்துருச்சு போல அதனால சாப்பாட்டு பான வாங்கனோ அப்டியே இதுகளுக்கு டிஃபன் பாக்ஸ்சு எல்லா வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா வந்து வீட்டுல வந்து இல்ல சாப்பாடெல்லா சாப்புட்டு அதுக்கப்பற திரும்பவு இப்ப அவுங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க ம் ஓனக்கு என்னா இன்னைக் காலேஜ் லீவா இன்னைக்கு என்ன உனக்கு லீவு விட்டிருக்காங்க அதிசீமா ம் நா கா காலையில நா ஃபோன் போட்டு வெறுத்து போச்சு எனக்கு உனக்கு போடுறோ உங்க அம்மாக்கு போடுறோ யாருமே எடுக்
எல்லாரு இன்னைக்கு பத்தரைக்கு பதினோரு மணிக்குதா எழுந்திச்சதே எல்லாரு தூங்கிட்டு இருந்தோ அது எ ஃபோன் சைலன்ட்ல வேற இருந்தது எப்டி நா எடுப்பே
சூப்பர்பேமிலி நானு சேரி காலையில கொஞ்சோ டைம் இருக்கு ஏதோ ஒரு ரெண்டு மூணாவது பேசலாமன்டு பாத்தே பத்தா நீ எடுக்கவே இல்ல ஓகே நீ அவுட்ஆப் சர்வீஸ்ல இருக்கீங்க ட அப்புறோ நா போயிட்டே எங்க ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் மாரி இருக்கு கிளைமேட்டு் உங்க ஊர்ல எப்டி இருக்கு
கால்ல இதுலதா இன்னு குளிரு காலேஜுக்கு போற வலிலல்லா பயங்கரமா இருக்கோ ஆமா இப்ப என்ன அங்கதா இருக்காங்களா தனம்பாட் டி வீட்ல
பாட்டி தனாபாட்டி வீட்டுலதா இருக்காங்க ஆனாலு வந்து பாட்டிக்கு சும்மா கால்வலி வந்துட்டே இருக்கு போல முதுகும் வலிக்குதுன்டு இருந்தாங்க இன்னிக்கி பேசல பேச்சுலயே வந்து வலி தெரிஞ்சது இந்த வலி இருக்குது போல இருக்கு அது பாட்டிக்கு அங்கிருந்து போரடிக்குதா கேட்டே நேத்திக்கி அப்புறோ ஆமா நாடகம்லா பாக்க முடிலல்ல அப்டின்டு இருந்தாங்க ஒரு மாதிரி இருக்கு டெய்லி லைஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டா அதே மாரி ரொட்டீனா போகலன்னா கொஞ்ச டிஸ்டப்பான மாரி இருக் குல
ஆமா பாட்டி பாட்டி வீட்டுல இருக்கும் போது ஜாலியா தனியா இருப்பாங்க
எப்டி சொல்றது அவுங்க பெரிமா வீட்டுல போய் இந்த நேரத்துல உகாந்து டிவி பாகக்க முடியாது நாடகம் பாக்க முடியாது அவுங்கள உடனடிய விட்டுட்டு வர முடியாது அங்க பதினாறாவது நாள் கலிச்சு அந்த இது முடியணுமாம அந்த அந்த காலனி இருக்குல்ல அந்த காலனில இருக்குற எல்லாத்துக்கு அந்த கார்டன்ல இருக்கிற எல்லாத்துக்கு ஏதோ சாப்பாடு போட போறாங்களாமா பதினாறாவது நாளுக்கு உக்கும் அதனால அது பதினாறு முடிச்சுட்டுதா திரும்பவு வீட்டுக்கு வரணுங்கற மாரி சொல்லிட்டிருந்தாங்க
ஆமாமா
அவன் அவன் என்னன்னு தெரில எனக்கு என்ன பிரணேஷுக்கு ஸ்கூல் எப்டி இருந்துச்சாம்
அதான் தெரியல அவன் போயிட்டு போயிட்டு வரான் டியூஷன் நேத்துதான் போயிட்டு வந்தான்
டியூசன்கு எவ்ளோவான்
தெரியல அது கேக்கல நா த்து நேத்து தான் மொத நாள் போயிட்டு வந்துருக்கான்
ஆறுலருந்து எட்டு மணி வரைக்கா
ஆஹ்
செரி செரி என்ன உனக்கு சளி புடிச்சிருச்சு போல இருக்கு செரி செரி உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் இன்டரன்ல் எப்போ
அதெல்லாம் தெரியல
ஆஹ் செரி செரி
டார்ச்சல் பண்றாங்க அ வந்த மிஸும் ஒரு மாதிரி ஸ்ட்ரீ இந்த மிஸ்ஸு அது சப்ஜெக்ட் வேற அதிகமா இருக்கு இந்த யியெர்க்கு இந்த செமஸ் டருக்கு எங்க இருந்து எந்த செமஸ் டரோட இதெல்லம் ஃபோர்த்து ஃபிஃப்த் செமஸ்டரோட சப்ஜெக்ட் எல்லாம் எங்களுக்கு குடுத்துட்டாங்க
உஹம்
நாங்க இப் போ ஒண்ணு படிக்க போறது வந்து ஃபர்ஸ் வர போற ஃபர்ஸ்ட் யேருக்கு வந்து அது இருக்காமா சிலபஸ்ஸா அப்டேட் பண்ணிருக்காங்களாமா
ஆஹ்
ஒரே பிரஷரா இருக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்ட்டு
அவுங்க இன்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிருவாங்களோ ஃபர்ஸ்ட் இயரு ஆனா நீ இப்படி சொல்ற நேத்து ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசினேன் அந்த பொண்ணு இத்தனைக்கு தமிழ் மீடியம் தான் முடிச்சிருக்கு அந்த பொண்ணு நம்ம ஊர் பாஷை அப்டியே பேசுறாங்க அவ்ளோ அழகா பேசுனாங்க பாத்தா அவ இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆமா இ சி இ முடிச்சிருக்காங்களாம் ஈஸிந்த நெனைக்கிறேன் ஆமா ஈஸி தான் எயிட்டிபைவ் பர்சன்டேஜமா ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு நானே அசந்து போயிட்டேன் உம் உம் நீங்கதான் கடந்து எல்லாரும் முக்குறீங்க அந்த பொண்ணு நல்ல பிசிக்ஸ் நல்லா போடுமாமா அந்த பொண்ணு அப்டின்னு சொல்லிச்சு நேத்து அந்த மேக்ஸ்காண மேக்ஸ் தான் ஃபுல்லா வருமாம அந்த பொண்ணுக்கு மேக்ஸ் நல்ல இன்ட்ரஸ்ட் போல ம் ஆனா பி பிசிக்ஸ்லாம் நல்லா படிக்கிறவங்களா ரொம்ப அதிபுத்திசாலியாதான் இருப்பாங்களோ என்னவோ தெருல இத யூடியூப்ல கூட ஒரு சேர் பேசுவாரு ஒரு டாக்டரு அவரு கூட சொல்லுவாரு அவரு பயாலஜி வந்து கிளாஸ்ல மட்டும் தான் படிப்பாராம அந்த நீட்டுக்லா ப்ரிப்பேர் ஆகட்டம் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலதான் வந்து அதிகமா இது பண்ணுவாங்களா அப்டின்னு சொல்லுவாங்க மெய்னா அது பிசிக்ஸு வந்து நறைய சால்வ் பண்ணணும்மாம ஆ அப்டின்ட்டு எதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க
சே
என்ன எல்லாரும் காடைல பிரேக்பாஸ்ட் எத்தன மணிக்கு சாப்ட்டீங்க
இப்பதான் சாப்ட்டேன் கொண்ணேரதுக்கு முன்னாடி
ஹா அயயோ பிரேக்பாஸ்ட்ல உங்களுக்கு கெடையாது ஸ்டைட்ட லன்ச்சு தான் போலருக்கு இணைக்கு என்ன லன்ச்சு
நான் கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் டென்சனா இருந்தது அதான் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சாப்ட அதான் டஸ்ட் அலர் தினாலும் ஒரே தும்மிகிட்டே இருந்தாஅது இன்னும் எனக்கு தல தான் வலிக்குது ஒரு அரை மணி நேரம் தூங்கி ட்டு போய் குளிக்கணும் தலைக் குளிக்கணும் தலைக்கு நல்லண்ண போட்டு வெச்சிருக்கே
ஆமா இந்த டைம்லயு போய் தல குளிப்பாங்க ஏற்கனவே இருக்குற க்ளைமெட்ல
ந்தாலே தல குளிச்சி குளிச்சாதா கொஞ்சொ நிம்மதியா இருக்கு எனக்கு
என்ன லன்ச்சு
சாப்பாடு பூண்டு கொழம்பு
ம் என்ன ஆ ம்
நீ என்ன சாப்ட்டா
நா இன்னைக்கு எங்க வீட்ல சுண்டலு பட்டாணி கொழம்பு சுண்டல் பட்டாணி கொழம்பு
ஃபர்ஸ்ட் கொழம்பா
ஆமாமா மொதல்ல சுண்டல் ஊற போட்டுருந்த அதத்தா வெக்கணுனு கொழம்பு எடுத்து போனே அப்றோ பாத்தா ஃபிரிட்ஜுக்குள்ள க பட்டாணி எல்லா அன்னிக்கி எடுத்து வேச்சிருந்தது அப்டியை இருந்துச்சு சேரி இத ஒரு நேரோ போட்டு இது பண்ணிட்டிருக்க முடியாது அப்டின்னு சொல்ட்டு இதயு கூடயே போட்டர்லா அப்டின்ட்டு போட்டாச்சு அது கூடயே ஆனா என் பையனுக்கு பட்டாணியே புடிக்க மாடிகுது ஹ்ம் எதெல்லா நல்லதோ அதெல்லா ஒருத்தருக்கு புடிக்க மாட்டிகுது பட்டாணி எவ்ளோ நல்லா இருக்கு அது இப்போ எனக்குப்பா ஆமா அது
கீர சாப்ட மாட்டானா ஒத்துக்கனு
சொன்னா ஒரு சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் எது சத்தானதா அத சாப்டனுல்ல டென்ஸன் பண்றாங்க என்னய ம் ஸ்சபா ஒரே குளிரடிக்குது நம்ம ஊருக்கெல்லா ஒரு வாட்டி மத்தியானோ கொஞ்சோ வெயில் அடிச்சாதா நல்லா இருக்கும்போல இருக்கு எப்பமே இந்த ஊட்டி கொடைக்கானல் மாரியே இருந்துட்டாருனா என்ன பண்றது சோம்பேறி மாரி இருக்கு ஒரு என்ன உங்க வீட்ல வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சுன்னாங்க
ஆமா எல்லா ரிப்பேர்
ம்
அதுலதா துவைக்கணு அதெல்லா எனக்கு தெரிஞ்சு ரிப்பேர் பண்றது செரி வராது
நா அதுக்குதா மொதல்லயே சொன்னே எதுமே செகண்ட்ஸ் வாங்காதீங்க அப்டின்ட்டு சொன்னா நா சொன்னா யாரு கேக்குறா ம் உங்க அப்பாட்ட நீதான் சொல்லி புரியவைக்கோணும் அதெல்லாம் ஒரு எலக்ட்ரானிக் பொருள்பா அது செகண்ட்ஸ்ல வாங்க கூடாது அடிக்கடி ரிப்பேர் ஆகும் சர்வீஸ் பண்றத் ம் இப்ப புதுசா வாங்குனாலும் நம்ம டியூ போட்டு வாங்குனாதான் வாங்க முடியும்
எதோ சூடா சாப்புடணும் போல இருக்கு ஹப்பா
இந்த வீட்ல ஏதோ கோதுமாவு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போட்டு இந்த வெங்காயெலாம் போட்டு என்னமோ போட்டு போண்டா மாரி சுடுவாங்கல்ல அது மாரி ஏதோ போடு கோதுமைய வச்சு பண்ற ரெசிபினு போட்டாலே யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வரும் கோதுமை பக்கோடா எனம் ரேஷன் கடையில உள்ள கோதுமைமாவு அப்ப வேறென்ன இருக்குனு பாரு அரிசி மாவு இருக்கானு பாரு
அதும் இல்ல
ஏ முத்து கூட ஏதோ ஒரு சத்து மாவு அன்னிக்கு ஏதோ குடுத்து விட்டாங்களாமா அத வச்சு
தெர்ல நான் பேசாம கேக்குவாங்கலாமான்ட்ருக்கேன்
ஓ உங்களுக்கு மூடு அப்படி போகுது
ஆமா ஒன்ட ஒரு ஐம்பது ரூவா போட சொல்லி ஒன்ட் இருல இரநூத்தம்பது ரூவா கொடுத்து வச்சுருக்கேனல்ல சம
ஆமா ஆமா ஓகே உங்ககிட்ட எனக்கு பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம அடுத்த அழைப்புல தொடரலா நன்றி